ஹலோ
கேக்குதா ஹலோ கேக்குதா டி
ஆ கேக்குதுறீ
இப்போ
ஆ கேக்குது கொஞ்ச சவுண்டு கேக்குது பேக்ரவுண்ட்ல
என்ன சவுண்ட் என்ன சவுண்டு
வெளிய இருக்கியா ஆட்டோல போயிட்ருக்கியா
இல்ல பாணு ஃபெனு ஒரு நிமிஷோ இரு இரு இரு இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது இப்ப கிளியராயிடுச்ச
ஆ செரி செரி ஆட்டோல போறாங்க
அது சும்மாதா இருக்கே நீ என்ன பண்ற
சும்மாதா என்ன வேல எப்ப எந்திச்ச
தொங்கிட்டுருக்கியா
இல்ல நீ எப்ப எந்திச்ச
நானா நா வந்து ஒரு
பத்து மணிக்கா
ஆமா
நா வந்து கரெக்டா பாங்கு போட போது வந்து
தோ பாவ்
என்ன இது என்ன இது என்னது என்னமோ சொல்ல வந்தனே வெளிய பாத்தியா போட்டோலா வச்சிருக்காங்க டென்தோட போட்டோலா
ஆமா
ஏ என்னமோ ஒரு சவுண்டு கேக்குது விசில் சவுண்டு
ஆமடி
ம்
ஆ
ஒன்னோடதல்லா வக்கல ஏண்டி
அ மார்க்கு கம்மியாச்சு எல்லாரு அதனாலதா வக்கல நம்ம எல்லாரு மார்க்கு கம்மி தான
ஆ
அதனாலதா வக்கல
அப்ப இவங்க என்ன இவங்களுக்கு வந்து அறநூறுக்கு அறநூறு எடுத்து வக்கணுமாமா
அப்டிதா அவங்க நெனைச்சிருப்பாங்க அறநூறுக்கு அறநூறு எடு
அ இல்ல இருந்தாலு நாம்ப ஃபஸ்ட்டு செட்டு அப்ப கொஞ்சோ நம்மள்ளா பண்ணு உள்ள சங்கடப்படுத்திட்ருக்காங்க உம்
அந்த அந்த ஒரு இதெல்லா அவங்களுக் இல்லடி அவங்களுக்கு காசு தா முக்கியன்னு இருக்காங்க
ஆம்மாம்மா அது இப்ப இருக்குற செட்டல்லா வேற மாதியாமா நம்மளெல்லா நம்மலா வந்து ஒன்னு இல்ல அவங்களா வேற மாதியாமா
சரியான ஆட்டமா
செம ஆட்டமாமா புடிச்சு மொட்டையடிச்சுட்டாராமா
ம்
மொட்டை அடிச்சு விட்டதுக்கு அவங்க ரெண்டு ரெண்டு பசங்களாமா அவங்க வந்துட்டு முடிய திருப் டி வளந்தாதா வருவே அப்டின்ட்டு இருக்காங்கலாமா
அதா
நம்ம செட்லெல்லா அப்டி யாராச் ஆம்மா அப்பறோம் சாப்ட்டாச்சா
சாப்பட்ல இனிமேதா நீயி
இல்ல எங்க இப்பதா எந்ச்சே எந்ச்சி சாயா குடிச்சிட்டு உக்காண்ட்டு இருந்த
உம்
ஆமா
சாப்பலலயா எது
எது சாப்பிட்ல டீ மட்டு குடிச்ச அவ்ளதா
ம்
துணிலா எடுத்தாச்சா
துணியா துணி எல்லா எடுத்தே நீ பாத்தியா நா வந்து இது கேட் தின்னே அது பேரு என்ன பாவாட தாவணி பாவாட தாவணி
எப்ப கட்ன நா பாக்ல
ஒரு ஒரு நால் நாள் முன்னாடி
என்னம் ஸ்னாப் ஸ்னாப் போட்டியா
நா அப்பல்லா போட்ல
பின்ன எப்டி நா பா அப்படிய நா எங்க நா வர்ரதே இல்லல்ல
இல்ல நீ பாத்திருந்தியே
நா பாத்துருந்தனா
ஆமா
தெர்லயே நீ எப் நீ நீ நான் பாக்கலியே ஞாபகமே இல்ல
பாத்துருப்ப
என் ஐ டி வேற யார்க்கிட்டயாச்சும் இருக்குமோ ரிபாட்ட இருக்கூ அவ இது பாத்திருப்பாளா இருக்கூ
ம்
அச்சோ லீவு என்ன இப்பிடிப் போ எ ஸ் தொறந்திருச்சா எல்லாத்துக்குமே சின்ன கிளாஸ்க்குல்லாம்
ஓ இன்னக் தா ஓப்பன் ஆயிருக்கு
சே ம் ஜாலி தா ஒன் தம்பி என்ன என்ன எடுத்திருக்கா
பயாலஜி
ம்
எந் தம்பி இருந்தான் அதுல பாத்தியா
ஓ பாத்த பாத்த
ம்
சொன்னே என் ஃப்ரெண்டோட தம்பின்னு எங்க அப்பாட்ட ப்ப யாரு அப்பிடின்னாரு அப்போ சொன்னேனா உங்களுக்கு தெரியுமே அந்த பிள்ளைய அப்பிடின்னேன் ஓ அந்த பிள்ளையோட பைய தம்பியா பரவால்ல பரவால்ல ரெண்டு பேருமே நல்லா படிக்கிறாங்க உக்காந்து மண்ட மண்டய கொட்ட வப் கொட்டி வெச்சு படிக்க வச்சிருப்பாளுங்க அப்பிடின்ருந்தாங்க
எங்க அம்மா இதுவே கம்மி மார்க்கு அப்பிடின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தது
ஏ ஒன் தம்பிவியா இ்வ்ள எடுத்ததே பெருசுல்ல
ம் நல்லா படிக்குவான்டி ஆனா வந்து படிக்க மாட்டா வேணுமுன்னே திமுரடிச்சு சுத்துவான் அது தான்
ம் நீ எடுக்குணு எனக்கு என்ன எடுக்கறதூன் தெரியில எந்த மாரி எடுக்கறது எத்தன எடுக்கறது ஒன்னுந் தெரியில
என்னது
ட்ரெஸ்ஸு தா
எத்தன எடுக்கறதா அது நா இன்னு எ நா இன்னு காலேஜ் வேற சேந்துட்டே இல்லையா அந்த காலேஜ்ல என்ன மாரி ட்ரெஸ் கோடுன் வேற தெரியில அதெல்லா தெரிஞ்சிட்டு போயெடுக் ஐயே போயட்டுல்ல
ஏன் எல்லாம் பாதி வேர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஏன்
பாதி வே டி கவுன்சிலிங் போட்டிருக்கேன்டி ஏ அதுலதான் போனும் ஆமா
ம் செர் செர்
இன்னு அதோட டேட்டே முடிஞ்சுட்டு இல்ல கவுன்சிலிங் போடுறதுக்கு உண்டான டேட்டு இனி அது அது முடிஞ்சு அதுக்கப்பறோ சேர்ட்டிஃபிகேட் எல்லா வெரி வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்பறந் தா வரு
ம் சேரி ம் ஆனா யூனிஃபார்மா இருந்தா பரவால்ல எனக்கென்னமோ
பார்மா இருந்தா பிரச்சனயே இல்ல
பிரச்சனையே இல்ல பாதி செலவு மிச்சோ
ஆமா
டென்சன் ஆகுது இங்க எனக்கு வந்து டிரரெஸ் கோட்ல இல்ல பெருசா உமன்ஸ்னால ஆனா எது போட்றது நம்மக்கு வேற உமென்ஸா இருந்தாலு நம்மனால அப்படிலா வெளியலா போட் போம பழகிருச்சுல நம்ம ஸ்கூல் யூனிஃபாமு போட்டு என்னப் போட்றதுன்னு தெர்ல கடுப்பாவுது நீ வாங்கணு இருவத்தி ஒம்போதாந்தேதி எனக்கு
தொறக்குதா
ஆம்மா
என்ஜாய் பண்ணு
என்ஜாயா தனியா போற கடுப்பாகுது எனக்கு
எனக்கெல்லா ஒரு ஆகஸ்ட் ஆயிரு நெனைக்கிறே
ம் ஏ ஃப்ரெண்ட் ஒருத்தீக்குலா நவம்பரு
பயோலஜியவ
பயாலஜி இல்ல இது பி ஃபார்மா என்னமோ எடுத்தா
அதாண்டி மெடிக்கல் சமந்தமா இருந்தாலே செப்டம்பர் அக்டோபர்ல ஆயிரு
ம் அ ஜாலியா இருக்காவ எனக்கு ரெண்டு மணி வரைக்கு தா
அப்பிடியா
ஆம்மா அதுனால எனக்கு அதுக்கப் ஆ லன்ச்செல்லா கொண்டு போனோ ஆனா அ என்ன அரமண் நேர தா பிரேக்காமா
ம்
மத்த இதுல எல்லா வந்துட்டு ஒருமணநேரோ குடுப்பாங்களாமா பிரேக்ல்லா
அப்ப எப்படி சாப்ட்டுட்டு சாப்ட்டுட்டு ஒடனே கெளம்பி பேக் தூக்கிட்டு வந்துருவீங்களா அந்த மாரியா
அப்படி இல்ல பனண்டு மணி அந்த மாரிதா சாப்பற டைம் நா இருக்கூ நனைக்கிற
ஓ
ம் அனந்த எதுக்கு ரெண்டு மணிக்கி நாலஞ்சு மணி முட்டு வெட்டலால வீட்ல என்ன போட் போற தா வேல வாங்குவாங்க
நீ பஸ் இது பண்ணிருக்கியா
பஸ்ஸெல்லா எதுவு இல்ல போமோது ஆஹா இல்ல இல்ல போம்போது அப்பா கொண்டு போயி வுடுவாரு வரும்போது எங்க அண வீட்லதா இருக்கா அப்பா அவங் அவ கூட்டிட்டு வருவா
உங்க அண்ணே உங்க அண்ணே இப்ப டிகிரி முடிச்சாச்சு தான
ஓ முடிச்சாச்சு
இப்ப என்ன வேலைக்கு போயிட்ருக்காங்களா
அவங்க எல்லா இது அப்ளே பண்ணிருக்கா அந்த இது குடுக்கணுல காலேஜ்ல இருந்து நீ அந்த இதுல குடுத்துட்டுல அது கெடைச்சாதா நம்ம போய் கம்பெனில போய் அப்ளை பண் அப்ளே பண்ண முடியுமாமா அப்போ தெரிஞ்சவ கிட்டல்லா சொல்லி வச்சிருக்கா வெளிய போற வெளி வெளிநாட்டுக்கு போற அப்டின் சொல்லிட்ருந்தா அப்றோ எங்க அம்மா வந்துட்டு ஒரே பைய அப்டி இப்டின் சொல்லி சென்டிமெண்டா பேசி ஆமா அந்த மாரி நிக்கிறே
ம் அந்த மாரி நெனைக்கிறவா உனக்கே தெரியலையா உங்க அண்ண என்ன படிச்சிதுன்னு
தீல நா அதெல்லா கேட்டுக்க மாட்ட என்னோமோ பன்னி இந்துது
லவென்த் டுவல்த்துல என்ன குரூப் எடுத்ததா உங்க அண்ணா
கம்ப்யூட்டர் சயின்ஸ்ஸு
ஓ
நீ இல்ல இங்க போட்ருக்கா வேற பி ஜி பண்றதுக்கு அப்ளை பண்ணிருக்கா ஓ ஆமா நீ அதை படிப்பான்
வேலைக்கு போய்ட்டே படிக்கணுமா
அப்டிதா நிக்கே பார்ட் டைம்மா பண்ணுவாங்க நெனைக்கிறே
ம்
ஏனா வெறு இது மொட்டு வெச்சா அவ்ளோ சேலரி கம்மியாதான் கிடைக்குமாமா பி ஜி முடிச்சாதான் கொஞ்சம் நல்ல சேலரி அப்படிங்கறத சொல்லிருந்தாங்க அதனால பண்றான்
ம்
அக்கா ஒரே நிம்ஷ இரு எங்க அம்மா கூப்புட்றாங்க
அ சேரி
அ